ஹலோ
ஆ எப்டி இருக்க
நல்லாருக்கே
ஆ பின்னாடி இருந்து ஏதோ சத்தவர்துனு நெனைக்கிறே
புரில
உங்க பின்னாடி இருந்து ஏதோ சத்தோ வருதுன்னு நெனைக்
இது டி வி போட்டுட்டுருந்தே இப்ப கேக்குதா கிளியரா கேக்குதா ஆ ஏ சாப்பிட எங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க சாப்டு அப்டின்ட்டு சேரி சாப்டுவோன்டு சாப்ட வச்சுட்டு இருக்கே
ஆ என்ன சாப்பாடுங்க இன்னைக்கு
இன்னைக்கு மட்டன் நீங்க சாப்டீங்க நீங்க என்ன சாப்
நாங்ளா நாங்க இன்னைக்கு முட்டை சாதம் கீர கொழம்பு
கீர கொழம்பா கீர கொழம்பு எப்டி வைப்பாங்க
ஆ கீர கொழம்பு இந்த சிறுக்கீரைல்லாம் போட்டு கொழம்பு வைப்பாங்களே அது மாரி வைக்க மாட்டீங்ளா நீங்க
இப்டிதான இருக்கு
ஆ எல்லு மாரிதா இருக்கு அது பொடியா நறுக்கி வட்டு சாம்பர் வைப்போ
உம் சாப்டது க சாப் நா கேள்விபட்டதே இல்ல உம் ம் ம் எங்க வீட்டுல அந்த பீஷ்சு இந்த மாதிரிதா செய்வாங்க
அப்படியா ஆ எப்பயுமே நான்வெஜ் தா சாப்பிடுவியா
ஆ ஆ நான் வெஜினா மீன் வீட்டுல வெள்ளி செவ்வா அந்த மாரி டயத்துல இது எடுப்பாங்க ஆ சாம்பார் வெப்பாங்க
ஆ
இது என்ன இருக்குன்னா அக்கா வந்திருந்தா அதனால
மட்டன் ஆ ஓக்கே ஓகே நாங்களு எப்பயுமே நான்வெஜ் ஜா இருக்கு எங்க வீட்டுல எங்க பாப்பா ஸ்கூல் போறல்ல ஸ்கூல் போனா வந்து வெஜ் வெஜ்சு தா செய்வோ ஏன்னா அவங்க ஸ்கூல்ல நான்வெஜ் அலௌடு இல்ல முட்ட கூட அளோவ் பண்ண மாட்டாங்க ஆ ஆ முட்ட கூட அலோவ் அலோ பண்ண மாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ஏன்னா அது வந்து அ எப்படி சொல்றது அந்த ஸ்கூல்ல வந்து எ யாருமே சாப்பட மாட்டாங்க அது மாரி ஸ்கூல்லு அதுனால அவ்ளோ சாப்பிட மாட்டா ஈவினிங்னா செய்வோ காலையில செய்ய மாட்டோ காலையில அவ ஸ்கூல் போறதுனால செய்ய மாட்டோ இப்போ அவளுக்குன்னு வெச்சு வெச்சிருக்க இப்ப வந்து சாப்பிடுவா உம் உங்க ஸ்கூல்ல அது மாதிரி எதனா ரூல்ஸ் இருக்குங்களா
நம்ம படிச்சப் போல இந்த மாரி ரூல்ஸ் கெடையாதே இப்ப உள்ள புது ஸ்கூல்ல தானே இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்கு
ஆ எங்க ஸ்கூல்லயு அது மாதிரல்லா ரூல்ஸ் கெடையாது பட் ஆனா வந்து இப்போ இப்போ அது மாதிரி ரூல்ஸ் இருக்கு எங்கஸ்கூல் எப்டி காலேஜ் படிக்கும் போது எங்க காலேஜ் பிரியாணின்னா எல்லாருக்கு ரொம்ப பிடிக்கு எ காலேஜ்ல வந்து என்ன நிறைய பேர் படிக்கிறதுக்கு வருவாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா நிறைய பேர் இல்லைங்க என்ன சொல்லுவாங்க பிரியாணி நல்லா இருக் குந்த காலேஜ் போனா ஆ அண்ணா ஆ காலேஜ்ல பிரியாணி போடுவாங்க ஆ காசு கம்மியாதா இருக்கு இப்ப நூறு ரூபா பிரியாணினா ஆ காசு ஆ காலேஜ் பசங்களுக்கு மட்டு அம்பது ரூபா தா இருக்கு பிரியாணி ஆமா ஆ குஸ்கா பிரியாணி அப்புறோ வந்து போரோட்டா சால்னா நல்லாவே இருக்கு செம்மையா இருக்கு பெரிய பெரிய ரேஸ் டாரன்டுல சாப்பிட சாப்பற அளவுக்கு டேஸ்ட் இருக்கு
ம் இங்கெல்லா அந்த மாதிரி கெடையாது நா ஸ்கூல் வந்து அரசு உதவி பெறும் ஸ்கூல்ல தா படிச்சே
அப்பிடிங்களா ஆ
காலேஜ்ஜி யூ ஜி வந்து கோயிட் காலேஜ் கோயிட் காலேஜ் கெடையாது உமென்ஸ் காலேஜ் தா
ஆ ஓ
பி ஜி தா கோயிட் காலேஜ்ஜி அங்க ரொம்ப சிட் சிரிட்டா தா இருப்பாங்க கவர்மெண்ட் காலேஜ் பி ஜி படிச்சது
ஓகே ஓகே
இந்த மாரி சாப்பாடுல்லா போட மாட்டாங்க நீங்க படிச்சது பிரைவேட் காலேஜ்ஜோ
ஆ பிரைவேட் காலேஜ் தா
ம் ஃபீஸு அதிகமா தான கேப்பாங்க
ஆ ஃபீஸ் நம்ம மார்க் எடுத்தா கம்மியாதா கேப்பாங்க நா வந்து ஆ டிஸ்ட்ரிக் லெவல் டிஸ்ரிக் லெவல்ல மார்க் எடுத்தே அதனால கம்மியாதா இருந்துச்சு ஃபீஸ் ஃபீஸ் அப்போ கம்மி ஆ நா டுவெல்த்ல டிஸ்ரிக்ட் லெவல்ல எடுத்தே அதனால ஃபீஸ் கம்மிதா எனக்கு எங்க ஊர்லே பாத்து எடுத்துக்கனு காலேஜ் வீட்லருந்தே போனு அப்டின் சொல்லிட்டு
ம் சூப்பர் சூப்பர்
அதனால ஃபீஸ் கொஞ்சோ கம்மி தா ரொம்ப முப்பதாய்ரூபா தா ஃபீஸு ஆனா ஃபீஸ தாண்டி மத்த ஃபீஸ்லா அதிகமா இருக்கு அந்த காலேஜ்ல அதுதா பிரச்சன ஃபீஸ் என்னமோ முப்பதாய்ருபா தா ஆனா அது தா
இந்த விசயோ போடுவாங்க
ஆஹ் மத்த ஃபீஸ்சு இந்த ஆஹ் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதெல்லா அதுக்கு எதுக்கடா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் மாதிரி இருக்குங்க லேப் பீஸ்சு இந்த பீஸ்சு அந்த பீஸ்ன்னு சொல்ட்டு மீதியு ஆமா ஆமா அந்த நம்ம லேப்க்குல்லா போவோம் பாத்தீங்ளா அந்த லேப்ப தாண்டி அந்த லேப் கோர்ட்டு கோர்ட்டு அவங்களே தா குடுப்பாங்க அதுக்குமே ஃபீஸ் போடுவாங்க இது என்கிட்ட ஆல்ரெடி கோர்ட் இருக்குடான் பரவால்லனா ஆ கேக்க மாட்டாங்க எங்க
ன்னுவாங்க
ஆ எங்க காலேஜ் லோகோ வர்ணுல அதனால அது மாரி பண்ணுவாங்க ஆமா அது மாரி இருக்குல்ல ஆ என்னடா இது நம் ஓ இவ்ளோ வாங்கி குடுக்கணுமே அப்டின் சொல்லியிருக்கு
ம்
ம் அப்புறோ நீங்க நீங்க எப்டி நெறையா ஜங்க் ஃபுட்லா சாப்டுவீங்களா
ம்ஹூம் அதல்லா எதுமே பிடிக் பீசா பர்கர் எதுமே எனக்கு பிடிக்காது ஒன்லி வீட்டு சமையல் சாம்பாரு வீட்ல வெக்கற மீன் கொழம்பு ரசோ அந்த மாரி ஐட்டம் தா பிடிக்கு நீங்க சாப்டுவீங்களா ஜங்க் ஃபுட்ஸு
ஆ நாங்க இன்னு பழகல பசங்களுக்கு நா வந்து அ அதா சொன்னே இந்த வீட்டுக்கு வெளிய வந்துட்டு பிறகு நம்ம வேல செய்வோ பத் தியா அப்ப எல்லாமே சாப்டுவோ இப்போ ஆனா நம்ப பசங்களுக் கு வந்து நா இந்த மாரி லா பழகறதில்ல அ நா அது மாரிலா என்னன் தெரியாது எ பசங்களுக்கு வந்து அந்த அ இது குடுப்பாங்க பாத்தீங்களா அந்த கூட சேந்து ஒரு அ ஜூஸ் குடுப்பாங்க பாத்தீங்களா அந்த அதோட பேர் கூட தெரியாது அவளுக்கு ஆ அம் எப்பயோ ஆ எப்பயோ ஒரு வாட்டி சாப்ட்டுருக்கா பீஸா நீங்க சொன்ன மாரி எப்போயோ ஒரு வாட்டி சாப்ட்டுருக்கா அவ்வளதா மத்தபடி வேற எதுமே சாப்ட மாட்டா ஆனா இப்ப வந்து என்னன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள் ஸ்கூல்லு போறதுனால ஸ்கூல் பசங்கலாம் வந்து கேக்கற பேசிக்கிறாங்கல்ல நாங்க இங்க போனோ அங்க போணு சொல்லிட்டு அப்ப வந்து ஆ கேப்பா அப்ப வந்து யு கே ஜி படிக்கிற வரையு என்ன பண்ணுவா அதெல்லா தெரிஞ்சாலு தெரியாத மாதி ரியாக்ட் பண்ணுவ சொப்பு சாமான்ல இருக்கும் பாத் தீங்களா சொப்பு சாமான்லயே அது மாரி இருக்கு பீஸா பர்கர் அதெல்லா இருக்குங்க அத வச்சு சும்மா விளையாடுவா ஆனா நேர்ல எப்பயுமே சாப்ட்டது கெடையாது நாங்க நெறைய வாட்டி வாங்கி குடுக் ஆ வாங்கி குடுக்றோ அப்டின்னு சொன்னா கூட இல்ல வேணாம்மா அப்டின்னு சொல்லிடுவா அதனால அது ட்ரையே பண்ணத் தில்ல நாங்களு
ம் ம்
நெறைய அவ ஃப்ரூட்ஸ் நெறைய சாப்டுவா அது ஒரு நல்ல பழக்கம் அவகிட்ட ஆனா தம்பி அப்டி கடையாது தம்பி ஃப்ரூட்ஸ்ஸே சாப்ட மாட்டா ஒரே தொல்ல அவங்கூட எனக்கு
அவ என்ன சாப்டுவா பீஸா பர்கரா
ஆஹா அப்டி அவ வந்து ரொம்ப குட்டி பைய இப்பதா ரெண்டு வயசு ஆகுதுங்க ஆ அவனுக்கு வந்து ஒட்டக்கூடாது இந்த சாப்பாடு ஒட்டக்கூடாது ஒட்னா சாப் சாப்ட மாட்டா அதுதா பிரச்சன வாழப்பழம் சாப்ட மாட்டா ரொம்ப ரொம்ப சுட்டியா இருப்பான்
ம்
உங்க அக்கா பசங்க எல்லாமே சாப்டுவாங்களா இல்ல பெரிய
எல்லாரு ஸ்கூல் போறாங்க மூத்த அக்காக்கு ரெண்டு பசங்க ரெண்டாவது அக்காக் ஒரு ப ஒரு பொண்ணு ஒரு பையன்
ஆ ஆ
மூத்தக்கா பைய மூத்தவன் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவனு வந்து ஆமா ம் அவனுங்களுக்கு இந்த பிரியாணி சிக்கன்னா தா பிடிக்குது எங்க ஃப்ரூட்ஸ்ஸு இதுல இந்த தண்ணிப்பழோ ரொம்ப சாப்டுவாங்க மூத்தவன் ரெண்டாவது உள்ளவனு ஒன்னுமே திங்க மாட்டா பழோ கிழோ எ துமே கெடையாது சிக்கன் குடுத்தா எவ்ளோனாலு திம்பா
அது பசங்கனாலே
பசங்க அப்டிதா இருப்பாணுங்க போல ரெண்டாவது தாக்கு மூத்தது பொண்ணு ரெண்டாது பைய ரெண்டு பேருமே ஸ்கூல்க்கு போறாங்க மூத்தவ எல் கே ஜி படிக்கிறா ரெண்டாவது இப்ப தா ப்ரி கே ஜி சேத்துருக்க இப்ப தா சேத்துருக்க அவனுங்க அவனுங்க ரெண்டு பேரு சாப்ட்றதே கெடையாது என்ன குடுத்தாலு திங்கறது கெடையாது அவனுங்களா டோம் உமோக்ரனைட்டு அது இதுன்னு அவனுங்களா கேட்ட தா உண்டு
ம்
வச்சு திணிக்க தா செய்ணு வாய்ல வச்சி சாப் அப்டி வாய்க்குள்ளயே வச்சுட்டுருப்பா வாய்க்குள்ள வச்சு ஊட்னா
ஆமா கேட்டா டி வி போடு ஃபோனக் கா ட்டு இத காட்டு அத காட்டு அப்டின்னு சொல்லி ஆ இப்பதா குட்டி எ பையே வந்து இப்பதா வந்து பேச ஆரம்பிச்சிருக்கா அவ பேச லம்மா டி வி போடு அம்மா டி வி போடு இப்பல்லா எ நல்லா ஏமாத்த வேற கத்துக்குன்ன அவே அம்மா நீ சாமி பாட்டு போடு ஈவினிங் ஆனா சாமி பாட்டு போடுவ அம்மா நீ சாமி பாட்டு போடு சாமி பாட்டு பாக்லா பாக்கலான்னு சொல்வா செரின்னு நம்பி போட்டா ஆ அதேதா அதேதா நீங்க சொன்ன மாரி சாமி பாட்டு போட்டா ஒரு அஞ்சு நிமிஷ கூட இருக்காதுப்பா நா அஞ்சு நிமிஷமே பெரிய விஷ்யோ மூணு நிமிஷ தா அம்மா சாமி பாட்டு நல்லால்ல அவ பேசுறதே வந்து ஒரு மாரி பேசுவா அம்மா சாமி பாட்டு நல்லால்லே வேற பாட்டு போட்லா குடு அப்டின்னு சொல்ட்டு வாங்கு ப்ப அவ்ள தா மோட்டு பத்லு அப்றோ கார்ட்டுன் வச்சிருவா
அதேதா எ ரெண்டாவது அக்கா வீட்லயு அதே அ ரெண்டு பேரு இப்டிதா பண்வானுங்க ரெண்டு பேரு இவன்களாம் அவே இத வையுபா இவே அத வையும்பா ரெண்டுபேதுக்கு சண்டை வந்துடு ரெண்டுபேரு அடிப்படி சண்ட போடுவாங்க அப்றோ
ம் எல்லா கிட்ட கிட்ட இருக்காங்களா இல்ல தூர தூரமா இருக்காங்களா
அ எல்லா உ ரெண்டு கிலோமீட்டரு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளதா ரெண்டு ஊருமே ம் அது எனக்கு அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளயே பாருகங்க அப்டின்னுடுருவே
அ அப்பதான அடி கெடிகெடிக்க வந்து போவா இருக்க முடியு
அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவுங்க ரெண்டு வத்தையு கிட்டத்துல குடுத்துட்டே உனக்கு நா தூரத்துல தா பாப்பேணங்க நா சொல்றது நீங்க எனக்கு நா நா வுந்து என்னதுனா மாப்பிள்ள அப்டி பாருங்க இப்டி பாருங்க எதுமே சொல்லல எனக்கு பக்கத்துல இருக்கணு அவ படிச்சிருக்கானோ நல்ல சொட்டையா இருக்கணானோ எப்டிவேணாலு இருந்திட்டு போறா எனக்கு பக்கத்துல இருக்கணு அவ்ளோதா ம் அவுங்க அப்பில்லா கெடயாதுல்ல சென்னை பாப்போ அப்பதா நா அடிக்கடி வந்து போயிட்டு ருக்
வந்து போயிட்டு இருக்க முடியு அது அப்டி சொல்லுவாங்க ஆனா மனசு புள்ள வந்து என்ன அர்தோ நம்ம பிள்ள நம்மள வுட்டு தூரமா போ கூடாது இத்தன வாட்டி நம்ம பக்கத்துலயே இருந்து பாத்துட்டோல்ல அப்டின்னு சொல்லி நெனைப்பாங்க
அது பணயே எங்க அம்மாக்கு அப்டியே இந்தாரு ரெண்டு பிள்ளைகளு பக்கத்துல குடுத்துட்டோ நீ ஒருத்தி தூரமா போ நீனாவது தூரமா போ அப்பதா நா அடிக்கடி வந்து வெளிய போயிட்டு வ ர முடியு அப்பிடி அவுங்க நெனைக்காங்க
எங்கயுமே போறதே இல்லல்ல அதனால அப்டியாச்சு வெளிய வரு அப்டின்னு சொல்லிட்டு
அம்மா கொஞ்சோ சுகர் பேஷண்ட் நீ எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைற நா வந்து வெனியு பக்கத்துல பாருங்க அப்டின்னுடோ தெனமு இதே கதயாதா ஓடிட்டுருக்கு வர்ற மாப்பிள பூரா சென்னை மதுரை அந்த மாரி ரொம்ப லாங்கா வரு அதுவுமே எனக்கு வேண்டா பக்கத்துலேயே பாருங்க நம்ம ஊருக்குள்ளயே பாருங்க அப்டின்றுவே
ம் செரி செரிப்பா இரு
வெரு
ஆ எனக்கு ஒரே ஒரு தம்பி மட்டு தா
அப்டியா பா ஒர்க் பண்றாங்களா சே சே
கல்யாண ஆவல சின்ன பையே தா கல்யாணோ இப்பதா பார்க்க ஆரம்பிக்க போறாங்க
சேரி சேரி
ம் சரி இருப்பா நா அப்பறோ பேசுறே
ஆ சேரி
ம்